ல்ல
ஹலோ
ஹலோ ப்ரோ வணக்கம் கேக்குதா
ஹ ஆஹ கேக்குது ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ ஆஹ் சொல்லுங்க ப்ரோ சும்மா தான் பரோ டிவி பாத்துட்டு டும்போல
ஓகே ஓகே சாப்ட்டாச்சா ஹும் ஹும்
ஆ இனிமே தான் ப்ரோ இன்ன எட்டர தான ஆகுது நாங்க சாப்பிட்றதுக்கு பத்தர மணி ஆகும் ப்ரோ
ஆம் இல்ல இன்னு இல்ல இனிமேதான் நானும் ஒம்போதர மணி ஆயிடும் ஒம்போது ஒம்போதர ஆய்ரும் சாப்பிடறதுக்கு
உம் உம் ம் சேரி ப்ரோ ப்ரோ உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலான்னு இருக்கேன் செரிங் ப்ரோ இது வந்து நா ரொம்ப நாளா கேட்கணுன் தான் இருந்தேன்
உஹம் உஹம்
உங்களுக்கு வந்து இப்ப வந்து நம்ம லைஃப் எப்புடியோ இருக்கு செரிங்களா
உஹம்
ஸோ சின்ன வயுசுல நம்ம லைஃப் எப்புடி இருந்துச்சு அந்த லைஃபுக்கும் இப்பருக்கிற லைஃபுக்கும் கொஞ்ச கம்பர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு நீங்க சொல்லுவீங்க
கண்டிப்பா இதே கேள்வி நானு உன்கிட்ட கேட்குனும்னு நெனசேன் நீங்களே கேட்டீங்க உண்மை உண்மை சொல் போனா நம்ம சின்ன வயுசு காலங்கள் தான் உண்மைலே சொல்ல போனா ஒரு பொன்காலங்கள் பொற்காலங்கள்னு சொல்லாம் நம்ம இருந்த காலங்கள் ஏன்னா எந்த ஒரு மா டென்சன் எந்த ஒரு மனக்கஷ் நம்ம எதுமே இல்ல டிப்ரஷன் அது ஃபீலிங்ஸ் எதுமே இல்லாம எல்லாத்தையும் மா எதுமே இல்லாம நிம்ம வாழ்ந்த காலங்கள் உண்டு எத பாத்து பயந்தோம்னா அந்த ஸ்கூலை பாத்துதான் பயந்தோம் மத்தபடி வேற எ எதையுமே பாத்து பயந்ததுல்ல டீச்சர பாத்து பயந்தோம் மத்தபடி நாம் ஜாலியா அப்டி இப்டி சுத்திக்கிட்டு எந்த ஒரு போனு ஒன்னு இல்ல நம்ம கையில அப்ப ஏன்னா இப்ப இருக்க பசங்கிட்ட இந்த போன எடுத்துக்கிட்டு ரவுளி படுறா நம்மகிட்ட இந்த போனு கெடையாது அப்படிங்கும்போது ஸ்கூல் விட் வீடு வீடு விட்டா ஸ்கூலு நடுவுல பாத்தின்னா அங்க வெளையாட போறது பசங்கள மீட் பண்ண போறது அப்டி இப்டி டியூஷன் போறது எதா இருந்தாலும் செரி பசங்க நம்ப ஏதாவது நோட்ஸ் வேணுனா கூட பக்கத்து பசங்க பையன் எங்க இருக்கணும் அவ்வளோ தூரம் ஓடியே போய் வாங்கிட்டு வருவோம் இப்ப இருக்க காலகட்டத்த எல்லா ப ஒரே ஒரு போன் எடுத்து மச்சி எனக்கு அந்த இத அமுச்சு விடு அப்பிடின்னா உடனே சொல்றாங்க நாம அப்டி இல்ல என்னாது விளையாட்டு கூட அப்டிதான் எந்த ஒரு விளையாட்டுமாறனா வீட்டுக்கு வெளிதா எல்லாமே வீட்டுகுள்ள விளையாற விளையாட்ட விளையாடமாட்டோம் சொல்ல னா ஓடி பிடிச்ச சொ சைக்கிள் ஓட்டுறது கில்லி தாண்டி கபடி கிரிக்கெட் புட்பால் அப்டி இப்டி லொட்டு லொஸ்கன்னு சொல்லி அவ்ளோ விளையாட்டு விளையாண்ட நம்ம சொல்ல போனா நம்மவிளையாடத விளையாட்டே இல்ல அப்டி இருந்த காலங்கள் உண்மையில்லே சின்ன வயசு ல வந்து அவ்வளோ நாமளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பனைமரத்துல வந்து அந்த விழுவோம் அந்த பனங்காய் அதை வந்து நாமமளே சூடு பண்ணி அதை சாப்பிடுறது அத எடுத்து அப்புற அந்த திருட்டு மாங்காய் அந்த இது எல்லாம் போய் அங்கங்க போய் காட்டுல இருந்து பிரச்சு பறிச்சுட்டு வந்துறது கரும்பு உடைச்சிட்டு வந்துது அப்டி இப்டின்னு சொல்லி வாங்கி அப்டி இருந்த காலங்கள் உண்மை நம்ப உண்மையில சிறந்த காலங்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசு காலங்கள் நூல் படிக்கும் அஞ்சாவது வரைக்கும் எட்டாவது வரைக்கு சொல்லலாம் எட்டாவது வரைக்குமே பாத்தீன்னா ஒரு பொறு காலங்கள் தான் பண்ண்டாவது வரைக்குமே பொற்காலம் தான் பட் ஆனா எட் ரொம்ப அதிகமா விளாட ஆரம்பிச்சோம் வெளி சுத்த ஆரம்பச்சோம் அதுக்கப்புறம் படிப்புன்னு சொல்லி கொஞ்சம் அதுல போனனால விளையாட்டுகள் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு எட்டாவது வரைக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு பொரு காலங்கள் சொல்லா உங்களுக்
ஆமா ப்ரோ அது மேக்சிமம் வந்து நீங்க சொன்னதா ப்ரோ ஏன்னா வந் து சின்ன வயசுல நீங்க என்ஜாய் பண்ண மாரிதா நாங்களு நைடிஸ் டீஸ் கிட்ஸ் எல்லா ஒ தே மாரிதா நம்ம பண்ணியிருப்போ ஆனா இப்ப இருக்கிற பசங்க வந் இந்து அந்த பேண்டமிக் அப்புறோ எல்லாமே ஆ பின்ன வந்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் அந்த மாரிதா இருந்துச்சி சோ நா எப்பஸ் சொல்றன்னா பேண்டமிக்கு முன்னாடிதா சொல்றே சோ அதுக்கு முன்னாடி நம்ப நைன்ட்டீஸ் அந்த மாரி டைம்ல்லா வீட்டுக்கு ஒரு ஃபோன்தா இருக்கு அது லேண்ட் ன்லைதா இருக்கு சோ அப்பா அந்த மாரி தொலைவில வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவுங்க வந்து அங்கருந்து கால் பண்ணுவாங்க ஒரு டைம் வந்து அப்பிடித்தா அப்பா வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தாரு சோ எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணாரு எங்க கிட்ட பேசணு அப்பிடின்ட்டு அப்ப வந்து அ நா தாடா அப்பா பேசுறே அப்பிடின் சொன்னோன கொரலு வித்தியாசமா இருந்துச்சி அப்ப நம்ம ஃபோன்ல அப்பதா ஃபஸ்ட் டைம் பேசனது அப்ப பேசலா நீ அப்பாவே இல்ல நீ ஃபோன வை அப்பிடி எல்லா நா சொல்லிருக்கிறே சோ இப்ப பாத்தம்னா நம்ம என்ன கான்வர்சேஷன் இருந்தாலு நம்ல ஃபோன்லதா மேக்ஸ் நம்ம நேர்ல இருந்தாலுமே கூட பரவாயில்ல ஃபோன் மெசேஜ் த்து அந்த மாரிதா போது நம்ம நேர்ல பேசிக்கிட்டாதா சோ அந்த மாரி நம்மளுக்கு வந்து இ ட்ராக்ஷன் அந்த மாரி இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்க மெசேஜ் பாத்தோனா உகிட்ட ஃபோன் பேசணுதா எனக்கு தோணுது சே சேரி மெசேஜ் அச்சா அந்த பீலின் நம் உங்களுக் வ
வராது உம் உம் உண்மைதான் உண்மைதான்
போன்ல பேசனா தா நம்மளுக்கு வந்து அந்த கான்வசேஷனு அந்த பாண்டிங் அதெலாம் ஒன்னா இதாகும் அதே மாரி பாத்தீங்கனா நம்ம சின்ன வயசல நம்ம வளந்தது வந்து இப்படினா நீங்க சொன்னமாரி பிசிகலா நம ஆக்டிவிடிஸ் பண்ணிதா நம சின்ன வயசுல இருந்து வளந்த அதனால தான் இப்ப ஓரளவுகு நம்ம ஹெல்தியா இரு கொனு நான் சொல்லுவேன் ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாரும் மே டைம் பாஸ் பண்ணுனாலோ போன வச்சு தா டைம் பாஸ் பண்றாங்க கேமிங்தா மேக்ஸிமும் அந்த கேமிங் வச்சு தான் பண்றாங்க எதுனா ஒன்ணுனா அந்த ஃபயல் ஷேர் பண்றதுனா இந்த ஆப்ல வச்சு தா ஷேர் பண்ணிகிறாங்க மெயில ஷேர் பண்ணிகிறாங்க அந்த பிசிகலா அவங்க பிரெண்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வாங்கணும் பிரண்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணும் வீட்டுக்கு போயிட்டு விளாடணும் எல்லா நம்ம பண்ணது மாரி இவங்க எதுவும் பண்ண மாட்றாங்க பசங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கள இல்ல ரூம் மேட்சடு ஒரு கேமுக்கு தான் கூப்பறாங்க அவங்க சோ அந்த மாரி வந்து மேக்ஸி வந்து அது அவங்க டைம் வந்து அந்த கேம்ல தா ஸ்பெண்ட் பண்றாகள ஒலிய பேசுறது அந்த கேம்ல தான் பேசுறாக நேர்ல ஸ்கூல பேசிகிறாங்களா அது நம்மளுக்கு தெரியாது ஆனா வந்து நம்ம வந்து டீச்சர்ஸ்கு பயந்துனு கிளாஸ்ல பேசுற மாரியே வெளியில நம்ம ஜாலியாக சுற்றிட்டு வெளியில நம்ம புடிச்ச சேட் ஐடம் அந்த மாரிலாம் வாங்கி சாப்பிட்டு அந்த மாரி தான் நாம இருந்தோம் நாம அந்த அளவுகுலா நம்மளுக்கு க உடம்பெலாம் கெட்டு போகல நம்மளுக்கு இங்க எப்படி எப்படினு அவங்க சமச்சாலும் கூட வெளில வாங்கி சாபிடதுனால நம் நம்மளுக்கு ஹெல்தியா தான் இருந்துச்சு அப்ப இருந்த ஒடம்பு ஏனா வந்து அந்த அளவுகு நம்ம விளாண்டோம் வேர்வ சிந்தி இந்த மாரி ஆக்டிவிடிஸ் அந்த மாரி எல்லாமே பண்ணோம் ஆனா இப்ப இருக்குற பசங்க வந்து சும்மா இது சாப்பிடாலுமே அவங்க பேரன்ஸ் வந்து என்ன சொல்றாகனா இது உங்களுக்கு ஒத்துகாது இப்போ தாத்தா பாட்டி வந்து ஆசையா வந்து ஏதாசும் ஒரு பிரைட் ஐடமோ இல ஐஸ்கிரீமோ இல்ல வேற ஏதாச்சும் வெளில ஸ்நாக் இருக்குனா அவங்க பேரன்ஸ் ஒடனே சொல்றாங்க இது வந்து என் பையனுக்கு ஒத்துகாது இது வந்து இந்த டேட் வரைக்குதான் இருந்த பொருளு அப்படினு சொல்ல ஆனா டேட் என்னமோ இருக்கும் மேனுபக்சரிங் டேடோட அந்த எக்ஸ்பைரி டேடோட நெறய டேடோ இருந்தால கூட அவங்க அந்த புட் வாங்கி வாங்கற புட் எப்படி ஒத்துகணுதா பாகுறாக அந்த அவங்கள சாப்பிட விடவமாட்டேறாங்க இதுவே வந்து அந்த தாத்தா பாட்டிகு வந்து ஒரு மன கஷ்டமாகுது நான் ஆசைய வாங்கிட்டு வந்தனே இவங்க சாபிடவுடல அப்படினு சொல்லிட்டு அதுவும் சில வீட்டு வந்து பிரச்சனை ஆகாதா சோ இந்த மாரி வந்து ஒரு சின்ன புட் எதுக்கு ஆரம்பிச்சு ஹெல்த் இஷயூவுகு ஆரம்பிச்சா இப்படியலா கூட குடும்ப இப்படியெலாம் போகுது ஆனா அந்த காலத்துல நம்ம வந்து வந்து என்ன சாப்பிடமோ இல்லயோ கிடைச்சது நாம சாப்பிடது இப்ப நீங்க சொன்ன மாரி ஏற்கனவே நீங்க சொல்லிருகீங்க மாங்கா அந்த மாரிலாம் நேசுரலா நம்ம இப்போ வந்து டேரைக்டா நம்ம மரத்துல பறிச்சி சாப்பறது சோ இப்ப வந்து பாத் த்திங்கனா நம்ப அது சீசனுகு எப்பயாசு ஒரு வாட்டி கடையில கெடைகுமா கெடைகாதா அப்பிடின் சொல்ட்டு அந்த சீசனுகு எட்டேக்க மாத் போ மாட்டதா கெடைகுது நம காசு குடுத்து வாங்கி சாபிற மாரிதா இருகுது சோ அதுவா நமளுக்கு வந்து கெமிக க்கிலி எதாச்சி கலந்துருவாங்களா அந்த மாரி சில ஆர்டிபிஷ்யலா எதனா பண்ணி தா அந்த பலத்தையே மெச்சூர் ஆகவே செய்றாங்க அதனால கூட ஃபுட்டு கொஞ்ஜோ இந்த மாரி இருக்கிறதுனால கூட ஹெல்த் இஷ்யூ கூட வருது ப்ரோ அது அவுங்க வந்து இம்யூனிட்டி பவரு இந்த மாதிரி வெளியில போய் வெளானாதா அவுங்களுக்கு வரு சோ அவுங்க வந்து நம்ம நைன்ட்டீஸ் மாதிரி இந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன சாப்பாடு சாப்ட்டாலு ஒத்துக்கோன்ட்டு நா நெனைக்கிறே இது உங்களோட கருத்து என்ன ப்ரோ சொ சொல்றீங்க
கண்டிப்பா நீங்க சொன்னது உண்ம தா அதாவது இப்ப இருக்க காலகட்ட இருக்ற பசங்க பாத்தீங்கன்னா வெளியில போனா வெளியில போற பசங்க அவ வீட்லே அலோ பண்ற வெயில் வெளிய வெயில் அடிக்குது வீட்டுக்குடே இரு ஆ ப ம் வெளியில போனா அல அலர்ஜி வந்துரு கொப்பளோ வந்துரு அப்பிடி சொல்லி வீட்லே அவுங்களே சரியில்ல இப்போ இருக் கோங்க நம்பலெல்லா அப்பிடி இல்ல எங்க வேணா போ எங் இப்ப இருக்க பசங்க வெளியில போ போனா போது அப்பிடின்ட்டு பாக்றாங்க பேரண்ட்ஸ் ஆனா நம்ம நம்ம இருந்த காலகட்டத்துல எப்படா வீட்டுக்கு வருவோனு எதிர்பாத்து காலங்கள் நம்ப இருக்கு போதுதா சின்ன வயசா இருக்கு போது இப்ப இவனுங்க எப்படா வெலுக்கு வெளிய போவானுங்க வெளியிருந்து கொண்ட விளாண்ட்டு வருவானுங்களானு பாக்றாங்க இப்ப இருக்க பசங்க எல்லா நீங்க சொன்ன மாரி இந்த ஃபோன் எடுத்து வெச்சிக்கிறானுங்க ஏ இப்ப வீட்லே கூட யாரோ கூப் ட்டாலோ மூஞ்ச பாத்து பேசறதில்ல ஃபோன பாத்துகிட்டே பதில் சொல்றாங்க சோ அப்பிடிங்கும்போது அவங்கிட்ட அந்த பேர் ச்சி பேச்சி திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த முகம் பாத்து பேசுறதுங்க வந்து எல்லாத்திலு இப்ப நா வீட்லே மொகம் பாத் த்து பேசலா ஒரு எடத்துல வேலைக்கு போறோ அப்பிடின்னா அவுங்கள டேரக்ட்டா பேஸ் பண்ண முடியாது அவுங்களால ஒருத் ஒரு தயக்கோ இருக்கு பயோ இருக் கோவங்கள் வந்து ஒரு இன்ட்ர்வியு எடுக்கராங்கனா அவ டேரக்ட்டா பேஸ் பாத்து பேச அவுங்க மெயினா நோட் பண்றது பாத்தினா கரெக்ட்டா பேஸ் பாத்து ஐ டூ ஐ கான்டெக்ட் வெச்சி பேசுறானா தா அப்பிடி தா மெயினா பாப்பாங்க சோ கண்ண அப்பிடி இப்பிடி உருட்டி பேசனானா கண்டிப் இப்ப அவுங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு இதுவா தெரியு ஆக்வாடா தெரியு என்னடா இப்டி இந்த பைய கண்ணா உருட்றா அப்டி பாக்றா ரொம்ப தெனர்ரா அப்டிங்கிற மாரி அவங்களோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்வையே பாத்தீங்கன்னா அவங்க மேல நம்ம வந்து பேடா இது ஆயிடு சொல்ல போனா சோ அப்டிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம முகம் பாத்து பாத்து பேச பலகனு நாமெல்லா பாத்தீன்னா யாரா இருந்தாலு முகம் பாத்து பேசுவோ என்ன எவ்ளோ வயசுல எவ்ளோ பெரிவங்க சின்னவுங்க இருந்தாலு நின்னு கூப்டாலு நின்னு பேசிட்டு போவோ பதில் சொல்ட்டு தா போவோ ஆனா எப்படா விடுவாங்கன்னு தா இருக்கு இவிங்க பேசி எப்படா விடுவாங்கனு தா பேசுவோ ஆனா அப்பயு பேசடுவோ ஃபுல்லா கேக்குற பதிலுகெல்லா கேக்ற கொஸ்டின்ல்லா பதில் சொல்லிட்டு தா போவோ ஆன இப்ப இருக்க பசங் க கூப்ட்டா கூட கண்டுக்கமாட் ன்றாங்கஅவ இருமா ஒரு ரூமேச் இருக்க முடிச்சிட்டு வர நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு வாடா இந்த பால் பாக்கெட்வான்ட்வாடானா இருமா இருமா ஒரு பத்து நிமிஷோ ஆவு ஏன்னா அவங்க அடுப்புல வந்து வேலையா இருப்பாங்க சீக்கிரமா வேணுங்கிறத நம்ம கிட்ட சொல்றாங்க இல்லைன்னா அவங்கள போய் வாங்கிக்குவாங்க இருமா ஒரு பத்து நிமிஷோ பத்து நிமிஷோல அவங்களே போய் வாங்கிட்டு வந்து செஞ்சிறாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம்மா என்னம்மா வேல சொன்னியே என்னமா நானே செஞ்சேன்னா போதுன்டா அப்படின்னா அப்படியா ஓகே அப்படின்ட்டு அப்படி போயிட்டனு அது எந்த ஒரு அவங்க மனவ வருத்தத்த சொல்றாங்க நானேசெய்திரே தம்பி அப்டின்னா அப்டியா ஓ கே ஜாலி நா போயி விளாடுரே அப்டின்டு போய்டுறாங்க இப்போ இருக்குர பசங்கிட்ட அந்த ஒரு வெளயாட் ட்டு அந்த ஒரு ஆர்வோ எதுமே இல்ல இப்ப என்னனா அந்த ஃபோன் தா மெயின் காரண ஒரு எப்டி சொல்றது அந்த அடிட்க் ஆய்டானுங்க ரொம்ப அடிமைத்தனம அந்த போதைய விட போத கூட ஒரு பக்கோ வந்து நம்ம வ கண்ட்ரோல் பண்நிர்லா ஃபோனோட போத வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அது வந்து எப்டி சொல்றது அந் ஒரு மாதிரி நம்மல பெரிய பசங்க கூட இல்லப்ப சின்ன பசங்க கூட இ ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற பசங்க ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரீல்ஸ் பாத்தா சாப்பிடுவே அப்டிங்கிறாங்க அப்டிங்கற நெலம மாறிடுச்சு ஹு ம் ஹு ம் நம்ம பெரிய பசங்களுக்கு போய்டோ இப்பருக் சின்ன பசங்க இன்னு க ஸ்கூலே போகாத பசங்க எல்லா ஃபோன வச்சு விளையா பாத்துட்ருக்காங்க அது மெயின் காரணோ நாமளா தா இருக்கு அவங்க சாப்பிட மாட்றாங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி போன குடுத்துறோ நம்ம அவுங்க ஃபோன் குடுத்த ரெண்டு வாய் சேத்து சாப்புடுவாங்கனு சொ சொல்லி நம்ம ஃபோன குடுத்துட்றோ சோ அப்பிடிங்போது அப்பிடியே சின்ன வயசுல இப்ப எப்பிடி பசங்க இருக்கு அப்பிடிதா பெருசாவு அப்பிடி வளருவாங்க அப்பிடியே கொஞ்ச கொஞ்சமா பெருசா ஆக ஆக அப்படியே ஃபோன் ஃபோனு போய் அவுனுக்கு தனியா ஒரு ஸ்கூல் படிக்கு போது ஒரு ஃபோன் வாங்கி குடுத்தறது ராடி பண்றான் சொல்லி அந்த பைய எப்பிடி படிப்பா அந்த ஸ் ஃபோன்ல வந்து து இந்த படிப்ப எல்லாமே ஸ்கூலே பாத்தீங்கன்னா ஃபோன்லதா வருது சொல்ல போன ஹோம் ஒர்க் எல்லா ஃபோன்ல தா குரூப் கியரேட் பண்ணி அதலா போடறாங்க சோ அப்பிடிங்கு மோது அந்த பைய ஃபோன்ல படிக்கிறான்னு கூட தெரியாது ஃபோன்ல படிக்கதா செய்யறானா இல்ல வேற ஏதாவது பார்குறானா இல்ல கேம் வெளையாறானா என்ன பண்றானு தெரியாது நாம பாக்கு போது சேரி பைய படிச்சிட்டு இருக்கா போலன் சொல்லி அப்பிடியே விட்டுருவோ அதுக்கு மெயின்கான் ஒரு பக்கோதா நம்மதா காரணம் பசங்க இப்ப இருக்க பசங்க கெடுத்தது
ஆமா ப்ரோ சேரி ப்ரோ ப்ரோ இன்னொரு கால் ஒன்னு வருது அத பேசிட்டு வரட்டுமா
பாருங்க பாருங்க பாய் பாய் ம் ம்